வணக்கம் வணக்கம்
நல்லா இருக்கீங்களா
இருக்கொ இருக்கொ நல்லாயிருக்கோ நீங்க எப்டி இருக்கிங்க
நல்லா இருக்கோ உங்க பிள்ளைங்க வீட்டுக்காரம்மா எல்லாரு எப்டி இருக்காங்க
எல்லா அருமையா நல்லா நல்லபடியா இருக்காங்க
காலை உணவு சாப்ட்டீங்ளா
ஆ காலை உணவு சாப்ட்டாச்சு காலை உணவு சாப்பா சாப்ட்டாச்சு மனியாத உணவுக்காகக் மா மதியான உணவு ம உணவுக்காக காத்துட்ருக்கே
அப்டிங்ளா சேரிங்க சரிங்க என்ன மாரி சமையல் ரொம்ப புடிக்கும்
நமக்கு சாம்பார்
ஆ சாம்பார் நல்ல உணவுதா
ஆமா சைவம் தா எனக்கு ரொம்ப புடி ரொம்ப நல்லா புடிக்கு
மீன்களிலே எந்த மாரி மீன்கள்ல்லா நல்லதா இருக்கு ஆரோக்கியமானதுன்னு சொ பேசுவோமே
மீன்கள்லியா மீன்கள் அவ்ளோவு எனக்கு ஆராய்ச்சி புழமை கெடையாதே
எத்தன மீன்கள் ருக்குங்குறத நா சொல்றே நீங்க பதில் சொல்லுங்க
ம் சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க தோழி
அந்த மத்தி மீன்ல்லாம் சொல்றாங்க பாத்தீங்களா கேரளால அது அதிகமா அந்த மத்தி மீன் ஏன் உண் உணவுல சேக்கிறாங்கன்னா
ம்
உங்களுக்கு வந்து அதுல ஒமேகா கெடைக்குது
ம்
அவங்க பெரும்பாலும் அந்த தேங்காயெண்ணய தான் யூஸ் பண்ணி சாப்டுவாங்க இந்த மத்தி மீனையும் எடுத்துக்குவாங்க இதனால அவங்களுக்கு எந்த ஒரு வியாதியுமே கெடையாது
நோய் கெடையாது ஆனால் நம்ம வந்து தண்ணிய வந்து சாதாரணமா தண்ணிய குடிப்போம் அவங்க வந்து ஜீரக தண்ணி குடிப்
ஆமா எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா அவங்க
அவங்க ஆயுர்வேதிக் மொழி மூலமா தான் அவங்க எல்லாயும் பண்ணுவாங்க எல்லாமே ஏன்னா அந்த காலத்தோட மருத்துவ குணத்தோடு தான் பண்ணுவாங்க மருத்துவ குணம் சார்ந்தத தான் பண்ணுவாங்க ம்
இந்த இதுல பாத்தீக்ங்களா வாவல் மீன் சொல்லுவாங்களே
ம்
அந்த மீன் அந்த மீன் எல்லாம் பாத்தீங்கன்னா ஏதோ இந்த கொழந்தைகளுக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க பால்சுறா கொழந்தைகளுக்கு நல்லது அ அது வந்து நல்லது அதே மாதிரி இந்த கிழங்கா மீன் ருசி எதுல அதிகமா இருக்கும் உங்களுக்கு தெரியுமா
ரெண்டு மீன் ருசி நல்லாருக்கும் மூணு மீன் நல்ல ருசியா இருக்கும்
இந்த குட்டி குட்டியா இருக்கும் பாத்திருக்கீங்களா
ஓ ஆம ஒன்னு சூர மீன் சொல்லுவாங்க சூர
இத இவ்ளோ மீன் பேர்லா சொல்றீங்களே
ஆமா அந்த சூறை வந்து பாத்திங்கனா நம்ம நாட்டுல அது வந்து அதிகமா சா ச சா சாப்ட மா நம்ம பக்கத்துல ஆ கன்னியாகுமரி திருநெல்வேலி கன்னியாகுமரி இந்த மாதிரி நாகர்கோவில் அப்றோ உலகம் ஃபுல்லா வந்து பாத்திங்கன்னா அதிகமா விருப்ப விருப்ப உணவு மீன் வந்து இந்த சூர மீன் தான் உலகம் முழு முழுதும் அடுத்தது வந்து நம்ம நாட்ல வந்து ரொம்ப வெலவுயர்ந்த மீன் ரொம்ப நல்ல திடமான ஒரு ம திடசத்து உள்ள மீன் எதுன்னு நம்ப ஆ இது சொல்லுவாங்க அதுபாத்தினா
வஞ்சரமா பாறையா
வஞ்சரோ வஞ்சரோ வஞ்சரோ மீன் சொல்லுவாங்க செரிங்களா அது வில உயர்
ஸ்லோன்ல வந்து இந்த பொடிசா ஒரு மீனை வச்சு ஸ்தம்பல் மாரி ஒண்ணு செய்வாங்களே பாத்துருக்கீங்களா கேள்விப்பட்டிருக்கீங்களா ம் அதும் மீன் வகை தானே
அதுவும் மீன் தான் அந்த சூரம் மீன் இருக்குல்ல நான் சொல்லல சூல் ம் இல்ல இல்ல இல்ல இதோட இயற்பெயர் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த சூர மீன் சொல்றேன்ல அந்த சூர மீன் என்ன பண்ணுவாங்க கேட்டிங்ன்னா அதை கொண்டாந்து அத கொண்டாந்து காய வச்சு முறுக்குவாங்க கைல
ஓஓஓ
கைல அப்டியே ஒரு சுத்து சுத்துவாங்க நம்ம துணியலாம் புழியுரோம்ல்லா ஆ துணி துவச்சிக் அது மாதிரி புழுந்சி வி ஏன்னா அப்டியே ம இதா மடங்கீரு அத உப்புக்கண்டோ போட்டு அப்படி கொண்டு வந்து அத வேவிச்சு அத ஒரு மாரி பாடம் செய்வாங்க அத நல்லா பதப்படு திதா அத வர்றதா மாசி
அப்பறோ இந்த ஐர மீன்ல வந்து எதோ கொழம்பு வெப்பாங்க ரொம்ப ருசியா இருக்குன் சொல்லி கேள்விப்பட்ருக்கே
அது மதுர அந்த சா அந்த ச சூ வட்டாரத்துல பாத்தின்னா ஐர மீன் தா ஐர மீன்னா ரொம்ப பொடி பொடியா இருக்கு அந்த பொடி பொடியா மீன வந்து அந்த ஐர மீன்னு கொழம்புன்னு நெத்திலி மாரி அந்த கொழம்பு வரு ப்பாங்க அது வச்சேன்னா அது வந்து நா சாப்ட்டதுல்ல இது வரைக்கு மீன்கொழம்பு இதுரையு சாப்ட்டதில்ல அனா நல்லா உணவு நல்ல சுவையா இருக்குன் சொல்லி கேள்விப்பட்ருக்க
ம் கெளுத்தி மீன்னு
கெழுத்தி வந்து அந்த கெழுத்தி வந்து பாத்தின்னா வந்து அத உணவ அது உணவுல் சேக்கக்கூடாதுன் சொல்லுவாங்க அத வந்து ஒரு விஞ்ஞான முறைப்படி கெழுத்தி மீன வந்து உணவுல சேக்கக்கூடாது அந்த கெழுத்தி மீன் எங்க வெளையிதுன் தின்னா அது வந்து இந்த நல்ல நீர்ல வந்து அந்த கெலத்தி மீன் வந்து வாழாது இந்த சாக்கட இந்த ஓரங்கள்லா இருக்கு பாத்தியா ஆ கோல கொட் அந்த மாரி அந்த மாரி எடத்துலா கழித் து வளரு நல்ல நன்னீர் இதுல வந்து அது வந்து ரொம்ப ஆரோக்கியமா வளராது அதனால அ விவரோ தெரிஞ்சவங்க வந்து அந்த கெளுத்தி மீன் சாப்பட மாட்டாங்க
ஆமாம்மா
ம் அடுத்தது பாத்திங்கன்னா ப் பார பாரன்னு ஒரு மீன் கேள்வி பட்ருக்கீங்களா பார
ம் ம்
பாரமீன் வந்து நல்ல உணவுக்கு வந்து அந்த பாரமீன் வந்து வெ அந்த வறுவல்க்கு வந்து அது செரியா வராது பொறிக்கர்த்துக்கு வறுவளுக்கு செரியா வராது அது கொழம்பு வச்சு அல்ல
க்குன்னு சத்துள்ள மீன்லயே எது சத்தா இருக்கு
சூர மீன் நா சொன்ன பாத்திகளா அது ரொம்ப எழுத்து நல்லா சத்தா இருக்கு சூர மீன் வந்து சரிங்களா அடுத்தது வந்து பாத்திங்கன்னா இந்த பார இருக்கு பாருங்க
ம் ம்
பாரை ரொம்ப சத்தான மீனு ரொம்ப ஒரு மனிதனுக் கு ரொம்ப வந்து ஆரோக்கியோ ரொம்ப தேவ உடல் வலுவா இருக்கறதுனா திருக்கமின் கேள்விப்பட்ருக்கியளா திருக்க
ம்
திருக்கமீன் கேள்விப்பட்ருக்கியளா தோழி
ஆ சொல்லுவாங்க சொல்லுவாங்க
திருக்க அது பெருசா இருக்கு சுலக மாரி பெருசா இருக்கு அது கொழம்பு வச்சன்னா நீங்கள்லா சாப்ட்டீங்கன்னா ரெண்டு நாள் அந்த திருக்க தா நீங்க கேப்பீங்க வேற எதயூமே கேக்க மாட்டீங்க
அப்ப உங்க வீட்டுக்கு வந்தா சுவையான மீன் கொழம்பு இருக்குன்னு தெரியிது கண்டிப்பா ஒரு நாள் நாங்க எங்க குடும்பத்தோட வரணு உங்க வீட்டுல மீன் கொழம்பு சாப்
நீ அப்படி திருக்க மீன் சாப்பட்றதுக் வர மாரி இருந்தா ரெண்டு நாளைக்கு முன்னாடி என்னுட்ட சொல்லுங்க திருத் கமீன் திருச்சில இல்ல நாங்க நா இருக்க பக்கத்தில்லா கெடைக்காது அது போயிட்டு அந்த கடல்கர ஓர இருந்தா வாய்ங்ட்டு வரணு அது வாய்ங்காந்து வச்சு சமைக் க்லாம் சமச்சு சாப்பிட்டு பாருங்க ரெண்டு நாள் வீட்ல இரு உங்களுக்கு வந்து பார் சல் பண்ணி தாரோ ரெண்டு நாள் வச்சு சாப்ட்டு பாருங்க அந்த கொழம்ப சுட வச்சு அதெல்லா அய்யய்யோ அதெல்லா
ஏன்னா கடல் நாங்க வந்து ஒரு டாபிக்ல கடல் சார்ந்ததுங் போது எல்லாம் பேசியிருக்கோ அத அடுத் ததுல பேசிக்லாம் அப்புறம் இந்த இது ஆ சொல்லுங்க சொல்லுங்க அப்புறம் இந்த சங்கரா மீன்
ம் ஆமா சங்கரா மீன் தா சொல்லுவாங்க அது வந்து உடல் உடல் ஆரோக்கியதுக்கு ரொம்ப நல்லதுன் சொல்வாங்க
ம் அது கொழம்பு வச்சு சாப்ட்டாதா அது வந்து சத்துங்கறாங்க
ஆமா நல்லதுன் சொல்றாங்க எல்லா மீனுமே கொழம்புது எண்ணெய எண்ணெய தவிர்த்து நம்ம எண்ணெய் உணவு தவிர்த்து எண்ணெய் இல்லாத உணவ எடுத்துக்கிட்டோம்னாக்கா நம்ம உடல் ஆரோக்கியம் தா
இந்த திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி இருக்கு பாத்தீங்ளா அங்க வந்து அதிகமா சால மீன் தா சாப்பிறாங்க
அந்த சால மீன் தா நா சொல்றது அந்த சுறா மீன் அங்க சால அங்க சாலன் சொல்வாங்க இங்க சுறான் சொல்லுவோம் நம்ம நம்ம சூர நம்ம நம்ம சூர சூரன் சொல்லுவோம் நம்ம சூரன் சொல்றோ அவங்க சால மீன் சொல்வாங்க
சுறால புட் ட்டு சாப்ட்ருக்கீங்ளா
அதெல்லா நா சாப்ட்டது இல்லமா வேக வச்சு அதெல்லா வேவ அதெல்லா சா நா என்னோட உணவு மீன் வகைகள் எடுத்துருக்கே
கணவா வந்து ரொம்ப நல்லதுன் சொல்றாங்க
து நா அதெல்லா அதெல்லா நா சாப்ட்டது கெடயாது அதயெடுத்து
எத்துக்கிட்டா கணவா தா அதிகமா
ஆமா ஆமா நெறைய நெறைய ஏத்திக்கிறாங்க அத விட பாத்தீங்கன்னா நட்சத்திர ஹோட்டல்கள்ல அதா சாப்பறாங்க அ அத எடுத் து நண்டு நிகழ் நண்டு பாத் சாப்ட்டுக்கிலா நண்டு
சொல் வாங்க ச சமச்சிருக்கே தோழரே ஆனா சாப்பிட மாட்டே நண்டு ம் ம் ம்
சம்மா நண்டு கேள்விப்பட்ருக்கிலா
கேள்விப்பட்ருக்கே
ஆ செம்மா நண்டு வாங்கி
ம்
த உணவு எடுத்து சாப்பிட்டு சமச்சு பாருங்க அதோட உணவோட ஆ ருசி அறிஞ்சா நீங்க அதுக்கப்புறம் நீங்க அத விடவே மாட்டீங்க அது ஒரு சிறப்பு வாய்ந்தது அது ஒரு சிறப்பு வாய்ந்தது நா வந்து மீன் வகையில வந்து ஓரளவு நா மீன் சாப்ட்டுருக்கே ரொம் ரொம்ப நா அது ஆ தேர்ந்தெடுத்து சாப்பிறது கெடயாது கெடச்ச மீன் சாப்பிட்
ஒரு தோழர்ட்ட நா எப் வ்வால் எப்டி செஞ்சேன் சொன்னே பாருங்க அவங்க சொல்றாங்க என் நாவுல அப் அப்படியே எச்சி தாண்டவ மாடுதுங்க தோழி கண்டிப்பா உங்க வீட்டுக்கு எறாள் கொழும்பு சாப்ட்டா நாங்க வர போறோ அப்படின்னாங்க
பரவால்லியே தோழி நீங்க வந்து இறால் கொழம்பு அப்ப சுவையா சமைப்பீங்க
சோம்ப போட்டு நல்லெண்ணெய ஊத்தி சோம்ப போட்டு அப்டியே வெங்காய த்தா நல்லா பரௌனிஷா கொண்டு வர்ணு கண்ணாடி பதத்துக்கு கொண்டு வந்து அந்த தக்காளிய போட்டு வதக்குனீங்கன்னா கிரேவி பதோ வரணு அதுவரையிலு வதக்கிக்கிட்டே இருக்கணு அதுக்கப்புறோ பச்ச பச்ச பசேர்னு அந்த கருவோப்பிள்ளய தூவி வுட்டு அதுல வந்து குழம்புத்தூள் மிளகாத்தூள் மல்லிப்பொடி அது வந்து இந்த கன்னியா குமாரி சைடு பத்தீங்கின்னா அழகா பேசுறாங்க மல்லிப்பொடி காரப்பொடி மிளகா பொடி இதெல்லா தூவி வுட்டு நல்லா எண்ணெயிலியே என்ன பிரிஞ்சு வர மாரி வதக்கி அதுக்கப் அப்புறோ அந்த எறால தூக்கி போட்டு அப்படியே மூடி வெச்சிர்ணு தண்ணியெல்லா நம் ம அதுல விடக்கூடாது அந்த இறால்லியே அவ்ளோ தண்ணி இருக்கு அது அப்படியே சுருள சுருள சுருள எடுத்து மல்லித்தழய தூவி வுட்டு பெப்பர தூவி வுட்டு சாப்ட்டீங்கன்னா ரெண்டு தட்டு சோறு சாப்ட்ருவீங்க அதே மாரிதா நண்டையு நீங்க
நீங்க இவ்வளோ விவரங்களா சொல் எ மனைவிக்கி இதெல்லா தெரியாதே நீங்க ஒவ்வொரு விஷியங்களு சொல்லி சொல்லி என் மனைவி இதெல்லா அ பாத்துருக்காங்ளா என்னானே தெரிலியே
அவுங்களோட அந்த தொலை அந்த தொலைபேசில பேசும்போது அவுங்களுகிட்ட நா ஒரு இது சமயோ வரு எங்களுக்கு அப்ப நா அவுங்களகிட்ட இதெல்லா சொல்றோ உங்களுக் கண்டிப்பா நாங்க செஞ்சு தர சொல்றோ
ஆ சொல்லுங்கோ சொல்லுங்க அவசிய சொல்லுங்க என் மனைவி கிட்ட சொல்லுங்க அவசியோ
சாப்புடும்போதே வந்து அ அப்டியே பாக்கும்போதே அது கண்ணாடி பதத்துல இருக்கனு பாத்தா அந்த வெள்ள சோறுக்கு அந்த ப்ரௌன் கலர் எறாளுக்கு ரசத்த வெச்சு மெளக த போட்டு மெளகு ரசோ வெச் சு சாப்ட்டம்னா ஒடம்புல உள்ள அத் தன சளிகிலி எல்லா வெளில வந்துருந்தோழரே
இதற்கப்பறோ இதுல வந்து ஃபோ இந்த மாரி இந்த தொலைபேசில வந்து இத விவரிக்காதீர்கள் தோழரே
ம் கண்டிப்பா எங்க வீட்டுக்கு வந்து நெறையா தோழர்கள் வந்து இந்த மாரி உணவு வகைய சாப்பறதுக்கு நாங்க கண்டிப்பா வருவோன் சொல்லியிருக்காங்க அதனால கன்னியாகுமரிலெந்தே வராங்க பாருங்க தோழரே அதனால நீங்களும் ம் சமயங் கெடைக்கும்போது உங்களு நீங்களு நீங்க சொன்ன மாரி ஒரு நாளுக்குக்கு முன்னாடி ரெண்டு நாளு முன்னாடி சொல்லிட்டீங்கனா நாங்க எல்லா ரெடி
கண்டிப்பாக கண்டிப்பாக கண்டிப்பாக சொல்லவே தோழரே தோழரே நன்றி
நன்றி வணக்கம் தோ
தாங்களோட தொடர்பு கொண்டமைக்கு மிக்க நன்றி ச சந்தர்ப்போ கெடைக்கும்போது த மீண்டும் தொடர்பு கொள்ளலா
செரிங்க தோழரே
ம் ம்